ஹலோ மேம் ஆ கேக்குது இ மேம் இதுல
ஆ கேக்குது கேக்குது
ஆ எப்புடி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க
ஆ நல்லா இருக்கேன் சாப்ட்டாச்சா
இல்ல இல்ல இனிமேல் தான் நீங்க
இல்ல இனிமதான் சாப்ணும்
ஆ என்ன ஸ்பெஷல்
ஸ்பெஷல் இங்க தோசை நீங்க நீங்க
ஆ இங்க இதே நோஸ் தான்
ஓகே ஓகே இன்னைக்கு டே எப்டி போச்சு
குட் நல்லா போச்சு
உங்களுக்கு
நாட் பேட் ஏதோ எப்பயும் போற மாரி போச்சு
ஆஹ் ஓகே ஓகே
ஆ ஃபுட்டெல்லாம் நீங்களே சமைப்பீங்களா
ஃபுட்டா அ ஐ ஐ ஐ இல்ல இல்ல அம்மாதா
ஓகே ஓகே
வீட்ல சமைப்பீங்களா
இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இங்க ஹாஸ்டல்ல
ஹாஸ்டலா நீங்க
ஆ ஆமா ஆமா
ஓகே நல்லாருக்குமா ஹாஸ்டல்ல ஃபுட் எல்லா
ஃபுட்டு ஹாஸ்டல்னாலே எப்டி இருக்குன் தெரியு பசிக்கு சாப்ல்லா ருசிக்கு சாப்ட முடியாது
ஓ அப்புடி
ஆ நீங்க ஹாஸ்டல் லைஃப்ல இருந்திருக்கீங்களா ஃபீல் பண்ணிருக்கீங்களா
புரியல
நீங்க ஹாஸ்டல் லைஃப்ல்லா ஃபீல் பண்ணிருக்கீங்களா அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க
ஹாஸ்ட்டல் லைஃப்பு அது ஒரு கொடுமையான லைஃப்பு
பக்கத்துல ஹாஸ்ட்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருப்பாங்கள ஆஹா அப்படி சொல்லும் போது கேக்கறதா
ஆ ஓகே ஓகே ஹாஸ்டல்ல ஃபுட்டு நல்லா இருக்காது வாடண் நல்லா இருக்கமாட்டாங்க மத்தபடி செட் ஆயிடு ஒரு மாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா நல்லாருக்கு ம்
ஓகே நீங்க காலேஜா இல்ல ஸ்டடிஸ்ஸா
காலேஜ் காலேஜ்
ஆ ஓகே இயர்
இயர் தேர்டு இயர்
ஆ ஓகே
நீங்க?
ஆ தேர்டு இயர்தா.
ஆ ஓகே ஓகே. ம் வீட்ல பெட்ஸல்லா வச்சிருக்கீங்களா வளப்பீங்களா பிடிக்குமா?
பெட்ஸா? பெட்ஸுன்னு ஒரு கிளின்னு ஒண்ணு இருக்கு.
அது பேசவு செய்யாது ஒண்ணு செய்யாது
ம்ஹூம் ஓஹோ
உங்க வீட்ல பெட்ஸல்லா வளப்பாங்களா?
ஆ எனக்கு பெட்ஸ் ரொம்ப புடிக்கு.
என்ன பெட்ஸ் எல்லா பெட்ஸு புடிக்குமா?
எல்லா புடிக்கு வீட்ல வந்துட்டு ரெண்டு கிளி இருக்கு. அப்றோ ஒரு நாய்குட் டி இருக்கு அப்றோ ஒரு பூ ரெண்டு பூன இருக்கு. அப்றம்?
ஹாஸ்ட்டல் வாடன்லா எப்பிடி?
வாடன் ஆ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு.
ம்
ம் மத்த ஹாஸ்டல் மாரி ஃபோன் வாங்கி வைக்கிற பழக்கோல்லா இங்க இல்ல. அதுவரைக்கு எல்லாத்துக்கு ஹாப்பி ரொம்ப ஃபோன் யூஸ் பண்லா.
ஃபோன் யூஸ் பண்லாமா?
இருபத்தி நாலு மணி நேரமு யூஸ் பண்லா இங்க அந்த மாரி எதுவு கெடையாது.
ஆ
ஃபோன் வாங்கி வைக்கிற பழக்கோ அதெல்லா கெடையாது.
என் ஃப்ரெண்டோட ஹாஸ்டல்ல எல்லா ஃபோன் வாங்கி வச்சிருவாங்க நைட் ஆனா.
ஆ ஹா. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெறைய இருக்கா?
ஃப்ரெண்ட்ஸா?
ம்
ஃபிரண்ட்ஸ் எல்லா இருக்காங்க இல்லாம யாராவது இருக்க முடியுமா?
கரெக்ட் கரெக்ட் சில பேர் இருப்பாங்க தனிமை சில பேர் இருப்பாங்க ஃபிரெண்ட்ஸே இல்லாம தனிமையா தனியா அந்த மாரியானு கேட்டேன்
ஓ ஓ
உஹ
ஹலோ
ஆஹ் சொல்லு சொல்லுங்க
ஆஹ் ப்ரெண்ட்ஸ் தனிமையா இருக்கிறது வேஸ்டு தானே
ஆஹ்
பிரிண்ட்ஸ் எல்லா
என்ன சொன்னீங்க ப்ரெண்ட்ஸ் தனியா இருக்குறத
ப்ரெண்ட்ஸ் இல்லாம தனியா இருக்கிறது அடிக்கண்டு பிரசது
அப்பறம் உங்க நீங்க படிக்கிற இடத்துல எல்லாம் ஸ்ட்ரிக்ட்ட
ஸ்ட்ரிட் ஐ எஸ் ஸ்ட்ரிக்ட்ட எல்லா இல்ல ஜாலி டைப் தான்
ஓகே ஓகே உம்
நீங்க எந்த காலேஜ்
நான் இங்கதா
உம்
ஆ
என்ன ஃபுட்டு புடிக்கும்
ஃபுட்டு நான்வெஜ்ல என்ன குடுத்தாலும் சாப்பிடுவே வெஜ் அவ்ளவா புடிக்காது உங்களுக்கு
அதேதான்
ஆஹ் பிரியாணி சமைக்க தெரியுமா முஸ்லிம்ல
பிரியாணியா செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன்
இப்போ நீங்க எல்லாம் ரொம்ப கிராண்டா ஜிகுஜிகுன்னு டிரஸ் எடுப்பீங்களே நீங்களும் அப்படிதான் எடுப்பீங்களா புடிக்குமா
இப்பலா எழுகண்டா இருக்கணும்
ஆஹ்
கிராண்டா போட்டு எதுக்கு
உம்
எக்ஸ்பென்சிவா போட்டு நல்லா இருக்கு னும் லுக்கு கிராண்டா போட்டு அவ்ளோ லுக்கா இருக்காதுல
உ
இப்பதா ஃபிரீ டைமா உங்களுக்கு?
ஆ ஆமா ஃபைவ் ஓ கிளாக் ஆச்சு அதுக்கப்றோ ஃப்ரீதா
ஓகே ஓகே
ம்
காலேஜ்ல கல்ச்சரல்ஸ்லா எப்டி இருக்கு?
கல்ச்சுரல்ஸ் நெறைய இருக்கு. கல்ச்சுரல்ஸ்க்கு பேஃமஸான ஒண்ணுதா எங்க காலேஜு.
ஓ ஓ அப்படி.
ஆ நீங்க மெடிக்கல் ஃபீல்டா இல்ல ஆர்ட்ஸா?
ஆர்ட்ஸ்தா.
ஓகே ஓகே.
நீங்க?
ஆ மெடிக்கல் ஃபீல்டு.
மெடிக்கல் ஃபீல்டா?
ம்
ஓகே ஓகே.
ஏன் மெடிக்கல் ஃபீல்டா
ஆ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல.
ஆ
ஐய அங்கல்லா ஒரே படிப்பாலிஸா இருப்பாங்களே அதா
பிடி எல்லா இல்ல அது ஒரு மாரி படிப்பாலீஸ்ங்கறத விட டியூட்டிஸ் போடுவாங்க சோ ஹாஸ்பிட்டல் கிளினிக்கல் டியூட்டி போஸ்ட்டிங்ஸ்லா நல்லா இருக்கு ஒரு மாரி.
ஓகே
ம் நெறைய கத்துக்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் பாக்லா பேஷன்ஸ் பாக்லா ஆர்ட்ஸ்னா ஒரு மாரி படிச்சுக்கிட்டே இருக்கணுல்ல அப்பிடி இல்லயா?
அப்டின்னு யாரு சொன்னா?
ம் இல்ல கேக்குற.
மோஸ்ட்லி காமர்ஸ் குரூப்லா இரு ப்பாங்க
ஆ ஹே உங்களுக்கெல்லா பே பேஜ் மார்க் இருக்குதானே பேஜ்க்கு மார்க் போடுவாங்கதானே?
ஆமா ஆமா. பேஜ் மார்க்லயே பாஸ் ஆயிரலா.
ஆ ஆ
பின்ன இன்டன்ஷிப் என்ன ஃபேக் சர்ட்டிஃபிகேட்ட வச்சு இதாக்கிக்கலா.
ஆ அக்கா